இருவது
ஆ கே்கறது
அந்த அந்த பதிவுல மாரி சொன்னது மாரியே தோழி இப்ப நா சொன்னத பூறா வரு எடுத்துட்டீங்க சொன்ன அளவுகளையு வந்து உங்குளுக்கு தெரியு இத வந்து என்ன பண்ணோனா நல் நல்லா இதெல்லாம் வறுத்துட்டு என்ன பண்ணனோ இந்த மக்கானவையு போட்டு வறுக்கணு
ஆ சரிங்க
அதையு போட்டு வந்து மக்கானங்கிறது வந்து ஒரு தாமரை மொட்டு தா அந்த வெதைதா அப்டியே வந்து உங்குளுக்கு பாப்கார்ன் சாப்பிடுவீங்கள அது எப்புடி இருக்கோ அதே மாரிதா இருக் இப்ப அதுல கூடுதல் சுவையெல்லாது இருக்காது ஆனா ஒடம்புக்கு அவ்வளவு ஒரு ஹெல்த்து
சரிங்க தோழி சரிங்க தோழி
நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒடனே கேக்குந் தோழி அதுக்காகதா சொல்றே நா அத வந்து நீங்க அத ஆட் பண்ணிக்க ஆமா
வந்து நார்மலா இப்ப ஏ பையனுக்கு கஞ்சிலா வந்து மொள கட்டி அரச்சி வச்சு தா குடுக்கறது உண்டு அப்ப அதுல மக்கானா நம்ப எடுத்துக்கலாமா
குடு கண்டிப்பா எடுத்துக்கலா மக்கானா நீங்க வந்து நூறு கிராம் வாங்கிட்டு வரீங்கன்னா அம்பது கிராம் போட்டுக்கலா ஏன்னா அது வந்து எதோ ஒரு ஆண்ட் டி பயோட்டிக்தா அது நீங்க வந்து எல்லாத்துலயுமே சேத்துக்கலா ஒடம்பு வெயிட்டு ஆரோக்கியமா இருக்கு அதாவது சொல்லுவாங்கல்ல ஊழ சதன்னு சொல்லுவாங்க செல பேருக்கு பாத்தீங்கன்னா ஒடம்போட சதைகள் வந்து இருக் கமான ஒரு பிடிப்பா இருக்கும் ஒடம்பு அது மாரி ஒடம்பு கட்டுணர்வா இருக்குங்க
ம் சரிங்க தோழி கண்டிப்பா தோழி அப்பனா அடுத்தவாட்டி நா எப்டியு மா அவருக்கு வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டிதா தோழி கம்ம கஞ்சிமாவு அரைக்கிறதுண்டு அடுத்த இப்ப இப்ப அரைக்கணு தோழி அதுல நா மக்கானா ஆட் பண்ணிக்கிற தோழி
ஃபுல்லா நீங்க போட்டு அர ச்சிட்டீங்கன்னா தோழி தாராளமா நாலு மாச வரு தம்பி குடிச்சான்னா ஆ ரொம்பல்லா வேணா நீங்க டெய்லியு காலையில பால் குடுக்குறீங்கல்ல
ம் ம் ம்
ஒரு ஒரு ஸ்பூன் கூட வேணா முக்காால் ஸ்பூன் போட்டு அத ஒரு நாள் கலக்கி குடுங்கள ஒரு நாள் என்ன பண்ணு தேன் கலந்து குடுக்கணு ஒரு நாள் நாட்டு சக்கர கலந்து குடுக்கணு தேன் மட்டு எப்டின்னா இரவு சாப்ட்டா நல்லது
புரியுது தோழி ம் ம் ம்
ஆ இரவு வந்து பால்ல கலந்து குடுத்தாலு சரி அந்த பவுட்ர போட்டு அந்தல கொஞ்சோண்டு தேன கலந்து குடுத்தீங்கன்னா கரெட் டா இருக்கு நல்லா ஆழ்ந்து உறங்குவாங்க கொழந்தைங்க
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி கண்டிப்பா நா இந்தவாட்டி அடுத்தது இதா தோழி பண்ணணு
ஏன்னா கொஞ்ச அவருக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமதா தோழி இருக்கு இன்னுமே ரொம்ப ஒவ்வொரு நேர ரொம்பவே கஷ்டமா இருக்கு நமக் கு பாக்கவே மு டில ஒடம்பு முடியாம போறப்பெல்லா ரொம்ப பாக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அது பண்ணணு தோழி
உண்மையே தோழி எங்க வீட்டு குழந்தைங்கள வந்து நா மல்லுக்கட்டி ஃபோர்ஸ் பண்ணி சாப்ட வக்கணு இதே ஆனா கம்பு கேள்வரகு கூழ்லா சாப்ட வந்துருவாங்க இந்த கஞ் இந்த காலையில நா காஃபி குடுக்காம இந்த பவுடர போட்டு ஆத்தி குடுத்தேன்னா இந்த பவுடரா எனக்கு வேணா காஃபியு காஃபியு எனக்கு தெளிவா வேணாணுங் அப்ப நா ஏதாவது என்ன பண்ணுவ பேச்ச மாத்திட்டு இன்னைக்கு இது வாங்கப் போலா இது பண்ண போலா அப்டின்னு சொல்லி அந்த ஒரு டம்ளர குடிக்க வச்சுட்டு அப்புற அதுக்கப்புற அனுப்பிட்டுருவ ஏன்னா நமக்கு தேவ ஆரோக்கியமா அது ஹெல்த்டா காலையில போவுது
கண்டிப்பா
அதன அதனால அப்புற இன்னொன்னு என்னன்னா தோழி இப்ப வந்து வார அது இப்ப வந்து என்னுடைய பெண் கொழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இனிமேலு இந்த பன்னெண்டு வயசுக்கு மேல ஆயிட்டாலே கொழந்தை பெரிய புள்ள ஆயிருங்க அப்டிங்கும்போது கர்பப்பை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னு பெண்களுக்கு அந்த கர்ப்பப் பைய பாதுகாக்கற மாரி கருப்புக் கவனி அரிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா தோழி கவனி அரிசு ராஜாக்கள் சாப்ட்ட அரிசி கிட்டத்தட்ட எட்டு மண்நேர ஊற வச்சு ம் ஆ
நாங்க குடிச்ச வரைக்கு நல்லாதா இருந்தது எனக்கு ஒன்னும் பெருசா செல எங்க அம்மாங்கல்லாக்கெல்லா கொஞ்ச புடிக்கல நா ஆனா குடிச்சே எனக்கு நல்லாதா இருந்தது இப்ப அதையுமே விட்டுட்டன் தோழி அது பேசாம ஆரம் பிக்கலா இப்ப குடிக்க நா வெறும்லே நா நா நைட்டுக் கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுட்டு நா வெறும்லே நா பாலயும் அத ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அத நல்லா மிக்சில போட்டு அடிச்சு அதுக்கப்புறம் அத க கஞ்சாக்கி நா வந்து வெறும் நாட்டுச்சக்கர போட்டு குடிச்சிறே தோழி அப்டியே
ம் அப்டி குடிக்க கூடாது தோழி
அதான் சொன்னாங்க குடிக்க கூடாதுன்னு நா எனக்கு அப்டி குடிச்சுட்டே
அப்டி குடிக்க கூடாது நைட்டு ஊற வச்சிருங்கள்ல அது நல்லா ஊறிடும் காலையில நல்லா என்ன பண்ணுங்க அந்த கலைஞ்ச அந்த தண்ணிய என்ன பண்ணுங்க தண்ணிய தனியா எடுத்து வச்சிருங்க அந்த கலைஞ்ச தண்ணிய இந்த அரிசிய மட்டும் மிக்சியில போட்டு ரொம்ப நேவா அரைக்கக் கூடாது கொற கொறப்பா லைட்டா அரைச்சுக்கணு
ஓ
அரைச்சிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி நீங்க வந்து வானையில வச்சு கிண்டிட்டு ஒரு காது உப்பு போடுங்க உப்பு போட்டு கிண்டுனீங்கன்னா அது கொழ கொழப்பு மேல பொங்கி பொங்கி வரும் அப்பைக்கு நீங்க சுடுதண்ணி உங்களுக்கு ஏத்த தண்ணிய நீங்க கலந்துக்கனு அதுல கொஞ்சோ நாளு அரிசி போட்டாலே ஒரு ஆறு ஏழு பேர் குடிக்கலா
ஆ ஆமா
அதுல அதுல கொஞ்சோண்டு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க தோழி தேங்கா பால் இருக்குல்ல
ஆமா
தேங்கா ஒரு மூடி தேங்கா எடுத்துக்குங்க திருவி அதோட என்ன பண்ண ஊற வச்சு ஒரு ஆறு பாதாம போட்டு அரைச்சரணும் அந்த தேங்காவோட ஊற வச்சு அந்த ஆறு பாதமே அரைக்கும் போது தேங்கா பாலும் சேர்ந்து
உம்
அதோட சுவை வந்து வித்தியாசமா இருக்கும் நீங்க கஞ்சிய இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த ஆவி அடங்குதுல அப்ப என்ன பண்ணனு இந்த பாதாமும் தேங்காவும் அரைச்சு வச்சிருக்கோ இல்லையா பாலு அந்த புழிஞ்சத நல்ல கொழ கொழப்பான பால வந்து ஒரு டம்ளர் ஊத்திரணும்
உம் உம்
ஊத்துனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டம்ளர் அத கலக்கி விட்டு குடிச்சு பாருங்க தோழி நீங்க குடிச்ச கஞ்சி மாரி இருக்கா இல்ல இந்த கஞ்சி எப்டி இருக்குன்னு பாரு
ஓ அப்படியா ஆனா நா குடிச்சது குடு வைக்க கூடாது தா சொன்னாங்க நிறைய பேர் வந்து அரிசி எது பண்ணிட்டு ச குக்கர்ல வச்சு எதோ கஞ்சி மாரி செஞ்சு குடிங்க அப்படின்னாங்க இல்லன்னா மோர் கலந்து குடிங்க அப்படிதா சொல்றாங்க
ஒன்னும் பயப்படலா வேண்டியதில்ல இப்ப கூட நா நைட்டு ஊர போட்டுதா வந்துருக்கே நாளைக்கு காலையில கஞ்சிதா ஆ கஞ்சி வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாரி செஞ்சு சாப்புடுவோ ஒரே மாரி செஞ்சி சாப்ட மாட்டோ இத அப்படியே என்ன பண்ணுவ நாளைக்கு என்ன பண்ணுவ கூழா கூட அப்படியே மோர ஊத்தி பழையத அதுல போட்டு அப்டியே கூழா கூட குடிச்சிருவோ அத நம்ம எடுத்து ஆ எடுத்துக்குற உணவ வந்து தோழி ஒரே மாரி எடுத்துக்காமா வித்தியாசமா எடுத்துக்கிட்டா அது உடலுக்கு சத்து தா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இதெல்லா எங்க வீட்ல சாப்ட மாட்டாங்க
சாப்ட்றதா இருக்கட்டும் நீங்க நம்ம கால அட்டவணைங்கிறது வந்து நம்ம நாளைக்கு என்ன குழம்பு வைக்கனு இன்னைக்கு யோசிச்சா தா நாம நாளைக்கு என்ன பொருள் வாங்கலான்னு தெரியு அந்த நேரத்துல போய் வெச்சுகுனா வெச்சிகங்க நம்மளால செய்ய முடியுமா சொல்லு
அது என்னமோ கரெக்ட்டு தா இது இது சொன்னீங்களே வாஸ்தவோ தா ஒவ்வொரு நாளு நைட்டே முடிவு பண்ணிட்டு படுத் அப்ப தா கால்ல எழுந்திருச்சி பண்ண முடியுது அவசர அவசரமா
ஆமா இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு நா மத்தியானத்துலருந்து என்ன கொழம்பு வெக்கலா நாளைக்கு திங்கெழம என்ன சாப்பாடு கூடுக் கொடுத்துவுட்லா அதுக்கப்புறோ சாயந்தரோ அதுக்கு தேவானது எல்லா வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி கால்ல குடுத்துவுட்னு ஏன்னா இது வந்து எதுக்காகனு சொல்ல ஒரு சின்ன வேல செஞ்சா கூட அந்த வேலைய வந்து திட்டமிட்டு செய்தல் வந்து நல்லது அது கொழந்தைகளுக்கு செரி நமக்கு செரி எனக் செஞ்சதே நம்ம திரும்ப செய்ய மாட்டோ அன்னைக்குதா அது செஞ்சோ இன்னைக்கு வேற செஞ்சு குடுக்கணு அப்டின்னு தா தோணுமே தவர தொடர்ந்து அதையே செய்ய மாட்டோ
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நா இப்ப இவருக் குடுக்கறத்துனாலயே யோசிச்சி யோசிச்சி பண்ண வேண்டிதா இருக்கு அது ஒவ்வொரு நேரோ ஒரு ஒரு சமையலா இருந்தா ஈஸியா இருக்கு நா நமக்கு மதியத்துக்கு சேத்து ஒ முக்கா வாசி நேரோ ரெண்டு சமையலாதா வருது எங்க வீட்ல
ஆ அதுதா கஷ்டமா இருக்கு இப்ப நா நானுமே பாத்திங்க ஏன்னா அலுவலகத்துக்கெல்லா போகும்போது பாத்தீங்கன்னா வெச்சுக்களே மத்தியானோ ஒரு சமையலு ஒரு பொரியல் காலையில ஒரு டிஃபன் சட்னி இல்லன்னா ஏதாது கஞ்சி மொள கட்டின பயிரு புரோட்டீன் முட்ட இது மாரி ஏதாது எடுத்துக்கறது இல்லன்னா பிரெட்டு பீனட் நிலகடல தடவியது இது இது மாரி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஆ டெய்லி இட்லி தோசங்கறது இருக்காது
ம் ஆமா ஆமா
ஆ வாரத்துல அந்த நைட்டு மோஸ்லி பாத்தீங்கன்னா என்னைக்காது ஆசைப்பட்டு கேக்கு
பச்சப்பயிர் மொள கட்றிங்களா அதுவே வந்து காலையில உணவா எடுத்துப்பிங்களா
ஆ பச்ச பயிறு மொள கட்டுறனா அதோட பழைய இது இருக்குல பழைய இது
ஆமா
பயிறு வகைகள் வந்து சாப்புடும் போது தாகம் நறைய ஏற்படு தண்ணி தாகோ
ம் ம்
அதனால என்னா பண்ணனு பழைய சாதோ சாப்புட்னு அன்னைக்கு அதனால தண்ணி சாதமு கொஞ்சோ அதல வருத்த மிளகா மோர் ஒரு டம்ளர் ஊத்தி அத சாப்புடுவாங்க அதுக்கு தொட்டுக்க வந்து என்ன சாப்புடுவாங்கன்னா அ இந்த வத்த வத்தல்லா இருக்குல மிளகா மோர்மெளகாவத்தல் அத வெச்சிருவே அத வெச்சிட்டு இந்த ம் இத சாப்புடுவாங்க பயிர
ஒ சரிங்க சரிங்க ஆனா அது மட்டுமே நம்மளால ஆனா எடுத்துக்கவு முடியாதுல
இல்ல தோழி நீங்க அது மாரி சாப்புட்றது வந்து சரியான உணவு ஐயோ பசிக்கு நம்ம வயிறு கரெக்டா நம்ம காலை உணவு அடங்காதுன்னு நெனைச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்டி இருக்குன்னு தெரியாது பசிய தூண்டக்கூடிய உணவு காலையில எப்படி சாப்புட்றமோ நம்மளோட செரிமானம் வந் அளவு அ அதாது அ உணவு குழாயு வந்து நல்லாவே வேல செய்யு ம் காலை உணவு வந்து ஃபுல்லா சாப்புடவே கூடாது எப்போவுமே தேவையான உணவ சத்தா எடுத்துக்கனு ஆனா மதியோ சாப்புட்றதோ சாதோ அதிகமா எடுத்துக்கக்க கூடாது காய் ஒரு மூணு காய் காயி கீர வகையில எது வோணாலு எடுத்துக்கலா ஒருபடி கொழம்பு னா ஒரு புடி ரசோ செரிமானத்துக்காக எப்போது இல்லன்னா அதோட தயிர் சோறு சாப்புட்றனு அசைவோ சாப்புடும் போது முற்றிலுமா வந்து தயிர வந்து
ஆ தவிர்க்கணு ம்
தவிர்க்கணு இப்டி சாப்ட்டமா நைட்டு ரெண்டு சப்பாத்தி அது வந்து ஒரு காளானா இருக்கலா இல்லன்னா சோயாவ் போட்டு நீங்க செஞ்சு கூட சோயால்லா அவ்வளவ் இருக்கு வெறு இருவத்ருவா தா ஆனா அத பாத்தீங்கனா பாத்துக்கங்ளே அத வந்து செய்ய மாட்டாங்க நா என்ன பண்ணுவ அத அரச்சிருவே
ம்
சுடுதண்ணில போட்டு தண்ணியெல்லா புழிஞ்சிட்டு அரச்சிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை எப்டி போடுவீங்ளோ அதே மாரியே ரெடி பண்ணி போட்ருவே
ஓ அப்டினா பசங்க கொஞ்சோ சாப்டுவாங்கன்னு
ஆ நல்லாருக்கு அத பொரிச்சு குடுத்துட்டு அதோட என்ன பண்ணு டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல
ஆமா
அத வந்து இந்த வீட்லயே பாத்தீங்கனா பழமான தக்காளி எல்லா போட்டு அடிச்சு போட்டு அதுல கொஞ்சோ ஜீனிய போட்டுவுட்டு அத குடுத்தர்றது இந்த கடைல உள்ளத வாங்கி குடுக்காம அத தொட்டுட்டு சாப்பட்ற மாரி இதுல லை லைட்டா ஒரு கேசரி பவுடர லைட்டா போட்டுவுட்ணு ரெட் கலர்
ம் ம் ம்
ம் கலப்படோ குடுக்க கூடாதா மொத்தமா நம்ம வாங்கி குடுக்கறத்துக்கு ஏதோ ஒரு கலருக்கு அத குடுக்கலால்ல அதா
ஆனா இவ எம்பைய சோயா சாப்டுவா இல்ல தோழி நா சும்மா இந்த வெங்காயோ தக்காளி அந்த மாரி போட்டு வதக்கி கொஞ்சோ அந்த மொளகா தூளு எதாவ்து இந்த கர மசாலா தூளு எதாவ்து போட்டு குடுத்தா சாப்ட்ருவாப்ல
பரவால்லையே
அது ஸ்கூலுக்கெல்லா வெச்சு குடுக்கறது வந்து நானு அந்த பிரச் சனை எல்லா இருந்துது நா இந்த பச்சப்பயிரு மொளக்கட்டி இது பண்ணுன் தா நெனைக்கறே அது எப்டியு அத பாத்தாலே ஓடுவாப்ல அது தா எனக் கொஞ்சோ பண்ணனு இல்ல அது மாரி இந்த ராகி இது சொன்னீங்கல்ல அது பண்ணனு மெயின்னா
கண்டிப்பா அந்த அந்த பவுட்ரு வந்து இது பண்ணி உடுங்க அதுவே உங்களுக்கு ப்ரோட்டீன் எலும்பு க்கல்லா நல்லது ரொம்ப இப்பைலர்ந்து குடிச்சு பழகிட்டானா வெச்சுக்கங்ளே அதுக்கப்றோ அது தவர எதுமே குடிக்க மாட்டா
கண்டிப்பா தோழி இப்ப மருத்துவங்க மருத்துவர் என்ன சொல்றாங்க இப்ப வெறும் பால் தா குடிக்கிறாப்ல ஒவ்வொரு நேரோ நீங்க நாட்டு சக்கரையே போடாம குடுத்தீங்னா கூட வெறும் பாலே குடிச்சிருவாப்ல சும்மா காச்சி குடுத்தீங்னா மின்னல்லா கூட இந்த ப்ரோட்டீன் பவுடர்லா குடுத்துட் ருந்தே அது அதுக்கப்றோ எனக்கு கட்டுப்படி ஆவலன் வெச்சுக்கோங்ளே சின்ன வயசுல எல்லா குடுத் தே நா அதுக்கப்றோ ஜூனியர் ஹார்லிக்ஸ் குடுக்க சொன்னாருன் குடுத்தே எனக்கு ஒன்னு ஒரு சத்து இருக்கற மாரி தெரியில அதுக்கு இந்த மாரி குடுத்துட்டு போனாலே நல்லது ரொம்பவு
ம் கண்டிப்பா நீங்க சொல்றது ரைட்டு தா
ம் ஒன்னுமே இல்லையே வேற என்ன பண்றது இல்லன்னா நம்ம கேக்கறதுக்காக வேணா இன்னோரு ப்ரோட்டீன் பவுடரு எழுதி தருவாரு அது மாசமே ரெண்டு வாங்கற மாதிரி இருக்கு ஒன்னு எழுநூறு, எண்ணூர்ரூவானுருக்கு அது பத்தாது ரொம்ப சின்ன டப்பாவா தா இருக்கு பத்தவே பத்தாது
ம்
ம் அது வேஸ்ட்டு அதுக்கு பதில் இது நம்மளே கே க நம்ம கையாலே செஞ்சு இது பண்ணி குடுத்துட்டு போயிர்லா
ஒடம்புக்கு நல்லது ஹெல்த்தியாவு இருக்கு
இந்த ப்ரோட்டீன் பவுடர்லா என்ன இருக்கு சொல்லுங்க வெறு ஒயிட் சுகர்
தான் ஆமா ஆமா ரொம்ப இருக்காதுதான் ஏதோ ஒரு மனதிரு க்கி கொடுக்குறது தான் உன்றை தவ்த்து மத்தபடி எதுவுமே இல்லை
ம்
கண்டி உம் கண்டிப்பா தோழி பின்பு தொடருவோம் தோழி நன்றி தோழி
ஆஹ் ஆஹ் சரி சரி சரி சரி தோழி